எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கேன்
சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட்டம்ப்பா இனிமேதா கொஞ்ச வேல இருக்கு முடிச்சுட்டு
சரி சரி சேரிப்பா பாப்பா எப்படி இருக்கா
ஆ பாப்பா நல்லா இருக்கா ம் பாப்பா நல்லா இருக்கா
ம் நல்லா இருக்கா
ம்
ஹம் இப்போ பாப்பாக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின்ல கொஞ்சோ கொப்பளம் கொப்பளமா இருக்கு பாத்தீங்களா ஃபேஸ்ல
இந்த வெயிலுக்கு வருமே அந்த மாரி வருதா
ஆஹ் வருது எனக் குமே பாத்தீங்கன்னா அந்த மாரி நெறையாவே இருக்கு அ துக்கெலாம் எதாவது உம் என்ன நேச்சுரலாக நீங்க உங் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா
பாப்பாக்கும் அந்த மாரி இருந்துச்சு முன்னாடி ஏன்னா இப்ப வெயில் போடுற வெயில் அந்த மாரி இருக் குல நீங்க உ என்ன பண்ணுங்கன்னா ஹ பாப்பா வந்து நைட்டு இந்த சாய்ங்காலம் டைம் அந்த மாதிரி நல்லா குளிக்க வைங்க தூங்குரப்பா கூட லைட் டா தண்ணி வந்து வாமா இருக்கும்ல ரொம்ப சூடா இல்லாம இது பண் ணுற மாதிரி அப்ப அந்த மாரி செட்டாஸ்லாம் குளிக்க வைங்க ஏன்னா நான் குளிக்க வச்சுட்டுதான் தூங்க வப்பேன் சம்மருல அந்த லா வந்துச்சுன்னா ரெண்டு வாட்டி கம்ப கண்டிப்பா குளிக்க வச்சு
ஆஹ் நானு ரெண்டு டைம் குளிக்க வச்சுட்டு தான் இருக்கேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா அப்டி தான் இருக்கு
ஆஹ் சந்தனு இருக்குல்ல சந்தனம் தேச்சு விடுங்க
ஆஹ்
சந்தனம்ம வந்து நல்லா இது பண்ணி தேய்ச்சு விடுங்க நலங்கு மாவு ஏன்னா இல்ல ஏ நலங்கு மாவு தேய்க்கலாம் அதுவும் ஸ்கின்னுக்கு நல்லதுதான் இப்போ என்னன்னா அது மஞ்சள் இருக்கிறதுனால அந்த கீட்டு இரு கொப்பளம் இருக்குல்ல அது கொஞ்சோ உங்களுக்கு எரியும் பாப்பாக்கு அது எரியு
உம் ஆனா வந்துட்டு நலங்குமாவும் போட்டுதான் குளிக்க வைக்கிறேன் ஆனா அதுல மஞ்சள்லா எதுவும் கலக்கல
இல்ல நளங்க மாவு ஜென்ரலா இது பண்றப்போ அந்த மஞ்சள் லாம் போடுவாங்க கஸ்தூரி மஞ்சள் போடுவாங்க
ம் நாம்ப வந்து நாங்களே தா ம் காய வச்சு அ ரக்கிறது எல்லாமே நாங்களே தா பண்றோ
ஓ செரி ஸ் ஏ அப்ப நீங்க மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் சேத்துக்கோங்க அப்டி இல்லன்னா வேற சோயா பீன்ஸ் சொல்லுவாங்கல சோயா பீன்ஸ் இருக்குங்க அத வாங்கி ஊற வச் ச்சு அது கொஞ்சோ உளுந்து ரெண்டுமே ஊற வச்சு அரச்சிட்டு இது இது பண்ணுங்க தடவுங்க குளிக்கிறப்போ ஒரு பத்து நிமிஷோ ஊற வச் ங்னா கூட போதூ
செரி செரிங்க ஆ நாங்க போட்றது ஆ நாங்க போட்றது பாத்தீங்னா இந்த பச்சப்பயறு மைசூர் பருப்பு இதெல்லா இருக்கு பாத்தீங்ளா அதுதா காய வெச்சு அரச்சு போட்டுட்ருக் கோ அதுல கொஞ் ஞ்சோ வந்து ஸ்கின் கலர் கெடச்சுது
அவுஸ் செரி செரி உளுந்தூ சேத்துக்கோங்க உளுந்து அவெ எல்லாமே நல்ல ஸ்கின் உங்ளுக்கு டேன்லா ரிமூவ் பண்ணூ
செரி செரிங்க ஆனா இப்ப இந்த கொப்பளத்துக்கு தா என்ன பண்றதுன்னு எது பண்ணாலுமே நம்ளுக்கு வந்து அது செரி வர மாட்டேங்
ஆ ஹா ஹா அது வெயிலு ரொம்ப ஜாஸ்தியாருக் கில எனக்குமே ஏ பொண்ணுக்கூ வரூ ம்ச் வந்துட்டு யா இது பண்றே கொஞ்சோ அந்த காத்து இருக்குந்துச்சுன்னா நல்லா இதுவா இருந்துச்சுன்னா போதூ நீங்க என்ன பண்ணுங்க நா அந்த இது ஒன்னுல்ல சந்தனோ சந்தனோ இப்ப சொன்ன இல்ல உளுந்து அதெல்லாந்தா போடுவேனே ஆ அவளுக்மே அந்தப் மாரி கொழந்தையா இருக்கப்போ ஸ்வட்டாயிட்டேர்க்கூ கொழந் ஞ்சோ நேரங் கூட தாங்க மாட்டா
ம்
அதனாலயே என்ன பண்ணுவோனா குளிக்க வச்சுட்டு நல்லா இது பண்ணிட்டு தூங்க வெப்போ
சேரிங்க இப்போ நீங்க பாத்தீங்னா உங்க ஸ்கின்கு எதாவ்து நீங்க யூஸ் பண்றீங்ளா
ஆமாங்க முன்னாடி ஹேர் கேர்லா நெறைய பண்ணிட்டுதா இருந்தே இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ ஸ்டெப் எடுத்து பண்ணிட்ருக்கே ஹீட்டு தாங்கல முடியூ வந்து ரொம்ப ஒல்லியாய்டுச்சு இப்போ அரச்சு வெச்சிருக்கே எண்ணே செய்வாங்கல்லையா இந்த கெமிக்கல் இல்லாம நேச்சுரலா எண்ண காச்சுவாங்கலயா வீட்ல அதுக்காக துளசி கருங் துளசி அதுக்கப்றோ வந்து மருதாணி வெத்தலே சின்ன வெங்கி ஆயோல்லாம் இதுப் பண்ணி இதெல்லா ட்ரை பண்ணி வெச்சிருக்கே சின்ன வெங்காயோ வந்து கடைசியா இது பண்ண போட்லா அப்டினு விட்டேங்க கர்ப்பூரவள்ளி எல பூவு நெறைய ஸ்வா செம்பருத்தி எல்லாமே காய வெச்சு அரச்சு வெச்சுருக்கெ நீங்க இந்த இது சொல்லுவாங்க்ள பாப்பாக்கூ தண்ணி குடுக்குறப்ப கூட பதிமுகம் சொல்லுவாங்க பதிமுகப் பட் டென் சொல்லுவாங்க செரியா அத வந்து காச்சி வெ சுக்கோங்க அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அதே நம் நோய் எதிர்ப்புக்கூ இருக்குங் அத தண்ணி குடிப்பால்லே எனா நீங்க நார்மல் வாட்ரு குடுக்கற்துக்கு இந்த தண்ணி குடுக் சுத்தி வாங்க நா பாப்பாக்கு அந்த தண்ணி தா குடுக்குனுமே அது வந்து என்ன சொல்றது இப்பொ வெயில்லாருக்கோ என்ன பண்ணுவான் னா நை ட்டு வந்து நா போட்டு தண்ணி நல்லா கா காய அது வெச்சுருவே
சரிங்க
நீ நி பாருங்க சரியா பதிமூக்கம்ல்லா அதுலா நேச்சுரல் இங்க்ரீடியன்ஸ் கேர்ளா தா சொல்லுவாங்கள்ள கேர்ளால அதலா யூஸ் பண்ணுவாங்க
ஆமா ஆமாங்க
அதனால வந்து நம்மொ நானுமே வந் ஆ ஆன் அ நா அந்த இது வாங்கிதா இப்பொ தண்ணி அவளுக்கு அவளுக்கு நா அந்த தண்ணி தா குடுக்குற நானு கொஞ்சோ பட்ட போட்
சரி
குட்த்துட்ருக்கே நீங்குளோ ட்ரை பண்ணுங்க ஒண்ணோ அத் அதுலப் எதுவோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவூமே இருக்காது உங்குளுக்கு சரியா ஜஸ்ட் அந்த தண்ணிய வந்து குடிக்கிற தண்ணி இருக் இல்ல பாப்பாக்கு நா வந்து அது தனியா ஒரு பாத்தறோ வெச்சிருக்கே அந்த பாத் பாத்தறத்துல கொஞ்சோன்னு அந்த பட்ட போட்டு ரு சும்மா ஒரூ பெரீய இல்லனா ஒரு ஸ்பூனு அந்த வந்து நீங்க டூடைம்ஸ் இது பனிக்கிளா இப்பொ ஒரு வாட்டி தண்ணி காச்சிடீங்னா இதுலெயெ திருப்பி தண்ணி ஊத்தி அந்த தண்ணி இதுப் பண்ணிக்கிலா
செரிங்க சேரிங்க அது எங்கெ கிடைக்குங்க நாட்டு மர்ந்து கடயுலயா
அந்த கடைலதா
செரி செரிங்க ஆ சேரிங்க இப்போ நீங்க உங்க பேஸ்குலா வந்துட்டு இந்த மஞ்சளு இதெல்லா யூஸ் பண்ணிருக்கீங்களா
ஆமா இப்ப பாப்பாக்கு வாங்குற நலங்கு மாவு இருக்குல்ல அதுவே பண்ணிட்டு இருக்க அது இதுவுமே சோப் புமே வந்து நானு இந்த ஹேண்மேட் மாதிரிதா யூஸ் பண்றனே நானோ நாச்சுரல்லா இது பண்ற அந்த எந்த இதுலா பீ ஹச் டி அந்த சொல்லுவாங்கல்ல அது இதெல்லா அதிகமா இருந்துச்சுனா நம்ம ஸ்கின் டிஸ்ஸீஸ் செட்டாகாது பாப் பாப்பாக்கோ அந்த மாதிரிதா ஹேண்மேட் சோப்பு பாப்ஸா இது பண்ணி வெச்சிருக்க சன்ஸ்கிரீனு அதெல்லாம இது பண்றது பி நம்ப கொஞ்சோ கொஞ்சோ வீட்ல நேச்சுரலா இது பண்ணி போடலா அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்னா தலைக்கு சொன்னோ இல்லையா எண்ண செய்ற மாரி கண்டிஷ் என்ன பண்ணிருக்கன்னா பாதாம் இருக்குல அந்த பாதாம் பிசின் சொல்லுவாங்கல சரி தெரியுமா அத அத ஊற வெச்சு அதுல வந்து செம்பருத்திய போட் டு அத வெச்சிருக்க அத ஊர வெச்சோனே அது இது பண்ணி கண்டிஷ்னர் மாரி செஞ்சி வெச்சிருக்கே தலக்கி குளிக்கிறப்போ சும்மா கொஞ்சமா எடுத்து நம்ப வந்து ஸேம்பு போட்டுட்டு அதுக்கப்புறோ கண்டிஷ்னர இத போட்டுட்டு நல்லா இது பண்ணி குளிச்சிடலா அப்டின்னு சொல்லிட்டு
செரிங்க நா பாத்தீங்கன்னா வந்து இந்த கத்தால இருக்குல்ல அது குள்ள இருக்க அந்த ஆயில் தா போட் டு நா குளிச்சிட்ருக்க ஒரு தடவ அது போடுவ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி எல போட்டு தலைக்கு தேச்சி குளிப்ப
ஆ ஆ சரி ச பப்பி
மத்தபடிக்கி ஸ்கின்னுக்குலா வந்து பாத்தீ நா போட்டதில்ல இதுவரைக்கும் மஞ்சள் தவிர்த்து வேற எதுவும் போட்டதில்ல
ஓஸ் சரி சரி நான் எனக்குன் பெருசா பண்றத விட பாப்பாக்குதா நறையா பாக்கறே சைடா இந்த உளுந்து ஸ் சொன்னல்ல உளுந்து சோயா பீன்ஸ் சொன்னல்ல அது எல்லாமே அவனுக்கு எனக்கு இது பண்றதுக்கு தா அவளுக்குலாம் பாப் அப்டின்டு ஏன்னா ஸ்கின்னு பாப்பாப் பொறந்தப்போ கொஞ்சோ நல்லா ப்ரைட்டாருந்தா இப்போ அந்த டைம் நா கொஞ்சம் பா த்துட்ருந்த இப்ப வர்க்குனால அவள கவனிக்க முடியாம போயிடுச்சு செரி இந்த மாரி இது பண்ணிக்லா அப்டின் சொல்லிட்டு இப்போ இதொல்லாம் பண்ணின் ட்ருக்கியா
சேரி சேரிங்க இப்போ பாத்தீங்ன்னா இந்த புருவ முடி இருக்கு பாத்தீங்ளா, ஆ அது கொஞ்சோ சன்னமா தா இருக்கு அது வளர மாட்டேங்து ஸோ அதுக்கூ வந்துட்டு இப்போ நா புதுசா பாத்து இந்த கத்தாலைல அ வெளக்ல வெச்சு சூடு பண்ணா அதுல ஒரு கருமை மாரி கெடைக்குங்க அது வெச்சி பாப்பா போட்டுட்ருக்க அது வந்து கொஞ்சோ நல்லா ப்ரைட்டா வருது ஸோ அதுவு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
ஆ‌ செரி செ டி நானுமே வ் எனக்கு புருவோ அந்த அளவு க்கு அடர்த்தி இருக்காது புருவோ மோஸ்லி எனக் இருக்காது எனக் தெரியாது எ பாப்பாக்கூ ஸ்டார்டிங்ல அந்த மாரிதா இருந்துது இப்ப என்ன பண்ணனா வெளகென்ன இருக்குல்ல யா வெளக்கெண்ண அதல கொஞ்சோ தேங்காண்ண ரோ ஸ்மேரி அந்த எல சொல்லுவாங்கல்ல அத போட்டு ஊற வெச்சு அத வந்து அவளோட இதுக்கு போ போட்ருக்கே. கண்ணுக்கு கண்ணோட வந்த ஆ கண்ணு முடிக்கி மேல புருவத்துக்கு. எல்லாத்துக்கு அதப் இப்பதா புருவோ கொஞ்சோ கொஞ்சோ தெரியுது அவளுக்கு க்
செரி செரிங்க வேற ஏதாது ட்ரை பண்ணிரிக்கிங்ளா
ஆ இந்த இது இப்போ ஒதட்டுக்குமே சொல்லுவாங்கல்ல பாப்பா இது பண்ணா பீட் பண்ண நம்ம பீட் பண்றப்போ ஒதடு லா கருப்பாய்டு சொல்லிட்டு அதுக்க ப்ப ஸ்டாட்டிங்ல இது பண்ணிட்ருக்கோ கொஞ்சோ கொஞ்சோ இது போட்டு எடுத்துட்ருந்த ஆ என்ன சொல்றது துணிய வெச்சி தொடச்சிருவ நானு வைப்ஸ் ஒன்னு வெச்சுப்ப ஒரு ஒரு டைம் பீட் பண்றப்போ வப்ஸ் தொடச்சிருவே அதுக்கு அப்பறோ பட்டர்னு சொல்லுவாங்களா வெண்ணைல இதுல லிப் பாம் செஞ்சு வட்சுருந்தாங்க அதது வந்து வாங்கி இது பண்ணி இல்ல க இதுலதான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ல பார்த்தேன் அதுல செஞ்சிருந்தத வாங்கி அவளுக் போட்டே நான் வந்து நான் செஞ்சப்போ வந்து இந்த பீட் ஜூஸ் இருக்குல்ல
ஆமா
பீட்ரூட் ஜூஸ் வந்து அந்த வெண்ணெய உருக்கி அதுல மிக்ஸ் பண்ணி அவளுக்கு அப்பயும் தேச்சுவுட்டுருந்தே ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் வாங்கிட்டேன் சரி அப்பறோ நம்மளே ட்ரை பண்ணலாம் இதுதானே அப்படின்னுட்டு பீட்ரூட் ஜூஸ் சு போட்டுத்தச்சுட்டுந்து
செரி செரிங்க ஆஹ் இதெல்லாம் நீங்க எதுல யூடியூப் பார்த்த அந்த மாரி
ஆஹ் அந்த இன்ஸ்டால சும்மா ஸ்க்ரால் பண்றப்போ வரதுதான் அதனால ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொழந்தையா இருந்த இப்போ அந்த ஃபீட் பண்றப்போ தொடடைக்காம விட்டதுனால அந்த கருப்பு வந்துருச்சு அதுக்கப்பறோ தொடச்சவும் போய ச திருப்பியுமே வந்து கொஞ்சோ இதுவா இருந்ததுட அதனால இது பண்ணே நம்ம இந்த காஃபி துள்லாம் இருக்கு இல்லையா அதுமே கொஞ்சோ பாப்பா மூணு வயசு ஆயிட்டா அதனால நான் யூஸ் பண்ணே காபி உள்ள சுகர் இருக்கு இல்லையா அது வந்து ஸ்க்ரப் பண்ற மாரி லைட்டா ரொம்ப தேய்க மாட்டா லைட்ட ஆது அத தேய்சச்சு இது பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த இ பரவாயில்ல கொஞ்சோ கொஞ்சோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அதனால உம்
போனா நார்மலா ஆஹ் ட்ரை பண்ணி பாக்குறேங்க நார்மலா சோ அப்பு அது எல்லாமே யூஸ் பண்றது தா
ஆமா நார்மலா சோப்பு எல்லா யூஸ் பண்நிருவ எப்பாச்சு ஸ்கின் கேர்னா அந்த நலங்கு மாவு யூஸ் பண்ணுவ பிளஸ் வந்து இந்த உளுந்து சொன்னல உளுந்து நீங்க சொன்ன மாரி அந்த மைசூக்கு இது அதெல்லாமே வந்து அரைச்சு பொடி பண்ணி நா சோப்பே செஞ்சு வச்சிருந்த அவளுக்
சரிங்க
உம் அந்த மாரி ட்ரை பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குனு சொல்லுங்க, சரியா நா நி நாம மீண்டு இன்னொரு செரியீங்களா ஆஹ் நன் றி